ஓ
என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கே இப்பதா கீர எதவு செய்யலாட்டு உளிச்சிட்டு இருக்கே ஐ மீன் பிரிச்சுகிட்டு இருக்கே வாங்க எதாவது சேர்ந்து செய்யலா
செய்யலா இன்னு சமச்சு சாப்படலியா நீங்க
இல்ல இது மதியானத்துக்கு காலையில தோசையு சாம்பார் சட்னியு சாப்ட்டாச்சு மத்தியானத்துக்கு வந்து கீர வட போடலாட்டு ரெடி பண்ணிருக்கு
கீரையில வட போடுவீங்ளா
முருங்கக்கீர வட போட்லா மொளகு தக்காளி கீரையில வட போட்லா
சேரி சேரி எனக்கு இதெல்லா தெரியவே தெரியாது இப்பதா நானே கீர வாங்குறதுனாலே கடஞ்சிருவே பருப்பு போட்டு கடைவே நீங்க புதுசா சொல்றீங்க எப்
இல்ல கொழந்தைங்க ஈவ்னிங் டைம் ஸ்நாக்ஸ் டைம்ல வந்து வட செஞ்சு குடுத்தா சாப்டுவாங்க ஆனா அதுல வந்து கீர வடன்னா கொஞ்சோ விரும்பி சாப்டு வாங்கனு வெச்சுக்கோங்களே
எப்டி கட் பண்ணி போட்டுருவீங்களா இல்ல அப்டியே போட்டுருவீங்களா வேக வெச்சு போடுவீங்களா
கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பண்ணுவோ
சேர் சேரி எப்பவும் போல இந்த ஊ என்னதது வ வடபருப்பு போட்டு செய்யற மாதிரி கீர கூட சேத்து ஆட் பண்ணிக்குவீங்களா
ஆ ஆமாங்க எப்பயு போலதா
சேரி
அதனால ஓ கடசியா வந்து நம்ம கீரைய லைட்டா வேக வெச்சு சுடுதண்ணில போட்டு வேக வெச்சு நம்ம அந்த கழுவி எடுப்போம்ல
ஆமா
அந்த மாரி கழுவி எடுத்து நம்ம பண்றதா வெச்சுக்கோங்களே ஈசி தா சிம்பிள் தா அதிகமாலா போட தேவ இல்ல கம்மியா போட்டாலே போது
சேரி சேரி சிஸ்டர் நானு போ
டீ போட முடியாதுல்ல
ஆமா ஆமா வெந்து போயிரு அதனால அவங்க சாப்ட்டுருவாங்க
ஆ நீங்க எப்டி எப்பயு போலவே கதஞ்சிருவீங்ளா
ஆமாங்க சிஸ்டர் போன வாரந்தா கீர வந்து செஞ்சே அது பாப்பாக் க்கு வந்து மச்சு ஊட்டுறதுனால சாப்ட்டுக்கிட்டா ரொம்ப நைசா கடஞ்சதுனால பசல கீர வந்து எப்டின்னா ரொம்ப முத்தி போயிருச் சுனா அது வந்து மாடு திங்கிற கீர ஆயிரு சிஸ்டர் மத்தபடி வந்து ரொம்ப எளங்கீரயா எடுத்திட்டா காடு எல்லா எங்களுக்கு இருக்கா அது வந்து அண்ணா ஓட்டி போட்டுருவாரு ஓட்டி போட்டது ஒரு இருவது நாள்ல வந்து அந்த கீர வந்துரு இருவது அந்த மேல லைட் க்ரீனா இருக்கிற எலையெல்லா மட்டு பறிச்சு செஞ்சோம்னா கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு முத்துன எல எல்லா பரிச்சி செஞ்சா வந்து கொஞ்சோ கச்சா கசந்தாப்ல இருக்கு ரொம்ப முத்தி போயி பூ வந்து அது வந்து பூ முள்ளு முள்ளா ஆயிடுச்சுன்னா அது மாடு திங்கிறத்துக்குதா சிஸ்டர் ஆவு
நாங்க கடைல வாங்கிக்குவோ அந்த அளவுக்கு சரியா தெரில கேட்டாங்கன்னா குடுப்பாங்க செங்கீர மொழ தக்காளி கீரன்னு பாலக்கீர வந்து குடு ரொம்ப சாஃப்ட்டாதா இருக்கு அது அதனால எனக்கு தெரில இவ்ளோ இருக்குமானு தெரில
ஆமா அது வந்து எ அது பொறிச்சிட்டு வந்து ஒரு இ பத்து தடவ அலசிரணு சிஸ் சிஸ்டர் ஏன்னா அது தரையோட தரையா வளர்ந்திருக்கு மணல் வந்து ரொம்ப நெறையா இருக்கு அது நல்லா அலசி ஓ வெச்சுட்டம்னா அடுத்த நாள் காலைல எப்பவு போல கொஞ்ச ஆ நம்ம வந்து நல்லெண்ண ஊத்துனீங்கன்னா நல்லெண்ண கடலெண்ண ஊத்துறீங்கன்னா கடலெண்ண நல்லெண்ண ஊத்தி கடுகு வர மொளகா ஒவ்வ சின்ன வெங்காயந்தா சிஸ்டர் கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால சின்ன வெங்காய தக்காளி இதெல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டு டு கீரைய போட்டு நல்லா தண்ணி சுண்டுற தண்ணி வந்து கீரைல இருந்தே வரு கொஞ்ச தண்ணி அதுக்கு மேல வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா கீரை வெந்துரு அப்றோ வந்து உப்பு போட்டு கடஞ்சி மறுபடியு கொஞ்சமா எண்ண ஊத்தி வெங்காயோ இதுக் கொஞ்சோ பெரிய வெங்காயமா வந்து பாதி வெங்காயோ கட் பண்ணி அதுல போட்டு ஆ வணக்கி சாப்ட்டீங்கன்னா நல் சூப்பரா இருக்கு இது வந்து நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் இருந்துச்சுன்னா இதுவே போது இதே நாலஞ்சு பேருனா அதுலே பருப்பு தனியா குக்கர்ல போட்டு விசில் விட் டாலு சேரி தேக்சால வேக வெச்சாலு சேரி நல்லா வேவ்ச்சி கொட்டி கடஞ்சி சாப்பிட்டோம்னா அன்னிக்கி ஃபுல் டே வந்துரு யாரு வேண்டானே சொல்ல மாட்டாங்க
நாங்க கீரைல தக்காளி போட மாட்டோ ஆனா நீங்க போடுவீங்கன்றீங்க ட்ரை பண்ணி பாக்குறே நானு
அது கொஞ்சோ புளி ஊத்துவாங்க ஒவ்வொருத்தங்க புளி ஊத்துறதுக்கு பதி பதிலா தக்காளி போட்டா புளி ஊத்த தேவ இல்ல புளிச்ச கீர எப்டி செய்வோமோ அதே மாதிரிதா சிஸ்டர்
சேரி சேரிங்க நாங்க தக்காளி போட மாட்டோ லைட்டா புளி மட்டு போட்டுக்குவோ அதனாலதா கேட்டே என்ன தக்காளி போட்டே செய்றீங்க அதா யோசிச்சே
தக்காளி போடுவே இதே நம்ம டவு டவுன் பக்கோ இருந்து வரவங்கல்லா இந்த மாதிரி காட்டுல இருந்து ப பறிச்சிட்டு வந்து செஞ்சா ஐய்யய்ய இந்த கீர இங்க இருந்துதா வெளயுதாண்டு கீரயே சாப்பிட மாட்டாங்க
அது எல்லாத்துக்கு அப்டி இருக்காதுல்ல
ஒன்னு இருக்கு அதெல்லா வந்து நம்ம இந்த மாட்டு எருவு ஆட்டு எருவு எல்லா கொட்டுறோ பாத்தீங்களா அதுல இருந்துதா அதுல இருந்து வந்து அதுக்கு மேல மண்ணு கொஞ்சோ ஒரு அடுக்கி கொட்டி வெச்சிர்னு கொட்டனதுக்கப்றோ நல்லா மழ வர டைம்ல வந்து ரெண்டு மிக் சாயிரு மணலு அந்த ஒரமு ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்றோ நம்ம எப்பவு போல ல டிராக்டர் வுட்டு ஓட்டி விட்டுட்டோம்னா தொய்யல் கீரைன்னு ஒன்னு வரு அது வந்து லீஃப் வந்து கொஞ்சோ பெருச பெருசா இருக்கு அது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது பி பி இருந்தாலு செரி வேற எதாச்சு நோயா இருந்தாலு செரி அது வந்து கொஞ்சோ கட் கட்டத்துக்குள்ளேயே வெச்சிருக்குன்னு வெச்சுக்கோங்களே சும்மா நம்மளோட சுண்டு வெரல் சோட்டுக்குதா அந்த கீரையே இருக்கு ரொம்ப ஹெல்தியான கீர அது
நா இன்னு அத ட்ரை பண்ணதில்லிங்க
எங்க அம்மாச்சி அது வந்து ஆடு மேய்க்க போவாங்களா பொறுச்சுட்டு வருவாங்க ஒரு ஒரு மடி நெறையா பொறிச்சிட்டு வந்து அடுத்த நாள் காலையில பருப்பு போட்டு கடஞ்சி தருவாங்க ஸ்கூல் எங்க பாப்பா ஸ்கூலுக்கு அதே எடுத்துட்டு போய்ருவாங்க எங்க வீட்டுக்கார் ஆபிஸ்க்கு அதே எடுத்து போய்ருவாங்க மறுபடியு வந்து பாத்தா கீரயா இருக்கு எங்க அம்மாச்சி கீர அப்டின்னுவாரு
நாங்க அத அது எப்டி இருக்குன்னு கூட நா பாத்தது கூட கெடையாதுன்னு வெச்சுக்கோங்களே
அதா சொல்ற நம்ம மார்க்கெட் சைட்ல எல்லா போனோம்னா ரொம்ப நல்லா தெரிஞ்வங்க கீரையு வாங்கிட்டே போய்ருவாங்க நம்ம மறுபடியு போறப்ப கெடைக்கவே கெடைக்காது
இங்க மார்க்கெட் எது அந்த மாரி இல்ல சிஸ்டர் எதான்னாலு சந்தைல வாங்கிட்டு வந்துருவாங்க
ஆ சேரி சேரி சிஸ்டர் அது இப்போ நம்ம அம்மாச்சியே அது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லா அந்த கீர என் தெரியு இப்போ வர வர ஜென்ரேஷனுக்கு அது கீரயானே தெரில சம்திங் ஏதோ ஒரு பூண்டு பூண்டு செடி அப்டின்னு உட்ருவாங்க
பூண்டு செடி மாரிதா இருக்குமா அது பூண்டு வந்து செடிலதா வருமா? ஐயோ அதே எனக்கு தெரியலீங்கே
பூண்டு மண்ணுக்கடில தா சிஸ்டர் வரு
ஆனா வெள்ளையால வரு
என்ன சிஸ்டர்?
பூண்டு மண்ல இருந்துதா வருதுங்கிறீங்க அது மண்ணா கூட இல்லயே அது
வாட்டர் வாஷ்லா பண்ணி வரு
அப்டியா இல்லையே நாம் நா எனக்காம இதுவரைக்கு நா பூண்ட நா கே கேள்வி பட்டதே இல்ல பூண்டு கடைய காசு பூண்டு எப்டி வருனு எனக்கு தெரியலியே
பூண்டு மண்ணுல வரு உருளக்கெழங்கு மண்ணுலதா வரு பீட்ரூட்டு
பூண்டு வந்து எப்டி இருக்குனு நா அது யோசிச்சு நா இதுவரைக்கு அது யோசிச்சது கூட இல்ல
உங்கஸ் உன்னு கொஞ்ச நேர் போச்சின்னா பாத்தீங்கன்னா உங்ளுக்கு உங்களது சன்னுக்கே வந்து ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் தருவாங்க சன்லல் நறைய செடி வளத்து வைங்கன்ட்டு நீங்க பூண்டு நட்டு வச்சீங்கனாலே அது வேறு புடிச்சி வந்துரு
அப்படியாம் நா இன்னு வெச்சதே இல்லங்க அதா ட்ரை பண்ணி பாக்றே நீங்க சொல்லிதா எனக்கு பூண்ட மண்ணுல வெளையுங்கறதே சத்தியமா இப்பதா தெரியுமே
வெங்காய்மு அதே மாதிரி நட்டு வச்சோம்னா அது அந்த மேல நுனி இருக் பாத்தீங்களா அதுல வந்து வேர் புடிச்சி வந்துரு
அது தெரியுங்க வெங்காயோ உருளைக்கிழங்கு தக்காளி நானே வீட்ல போட்டு ச்சிரிக்கேனே அதான் பூண்டுங்கற்து எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டே ஆகாது ஒண்ணு எத்தன் நாளு கீழ கீழ தூக்கி போட்ருக்கே ஆனா எனக்கு பூண்ட மண்ல வக்கிணுங்கற்தே தெரில
பூண்டு அது ஃபுல் பூண்டு அப்படியே வச்சீங்னா அதுல இந்து அப்டியே கெள கெளையா வந்து பத் பூண்டு வந்துரு ஒரு ஒருக்கு செடிக்கு மேக்சிமம் பத்து பூண்டு வந்துரு
எவ்ளோ நாள் ஆகு அது வர்றத்துக்கு
அதெல்லா துவ அறுவட பண்றவங்க கிட்ட கேட்டாதா தெரியு எங் அண்ணாதா இந்த வேலையெல்லா பாப்பாங்க ஐ டி விவசாயி ஐ டி விவசாயி மாதிரி எங்க அண்ணா படிச்சுட்டு விவசாயம் பாக் றாங்க
நீங்களு போடுவீங்ளா காட்ல இப்ப கடைல வாங்க மாட்டீங்க
கடைல நாங்க வா உளுந்து வாங்க மாட்டோ அப்புற வந்து கீர வாங்க மாட்டோ கம்பு அப்ற வந்து ஏனுமோ குதிர சாப்டுமே கொள்ளு அதல்லா வாங்கவே மாட்டோ நாங்க காட்லே போட்டு ஆறு மாசன்தா ஒ அதல்லா வளர்ரத்துக்கு ஆறு மாஸ்த்துல பாதி பாதி ஒரு மூ ஒன்ற ஏக்கர் இருக்குன்னா அப்டே பாதி பாதியா ஓட்டி அதுல போட்டுக்குவோ
துத் ஒ அது வந்து உங்க ஃபேமிலிக் மட்டு வச்க்வீங்க
ரொம்ப நெறையா இருந்துச்சுன்னாய் மொத் ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்துச்சிங்னா நாங்க ஒன்ற கிலோ எங்க வீட் எங்க அம்மா வீட்டுக்கு ரெண்ட்ற கிலோ அது மாதிரி குத்ருவ
செரி செரிங்க இல்ல நாங்க இன்னோ போட்டதுல்ல நா வீட்ல இந்த செடி மாரி வீட்டு தோட்டம் மாரி வெப்பாங் இல்ல
ஆமா ஆமா சிஸ்டர்
அந்த மாரிதா நா ட்ரை பண்ணிர்க்க ஏக்கர் கணக்குல போற் றளவுக்குல்லா எஹ் ஹா இதா இல்ல சொல்ல பொனோ
ஹு ரொம்ப மேட்டுக்காடுக்கறனால தண்ணில்லா பற்றா கொற அனால் நாங்க சொட்டு நீர் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோ இல்ல மழ பெஞ்சி மழ பெய்து பாத்தீங்ளா அந்த டைம்ல வந்து விவசாயம் பண் எல்லா கரெக்ட்டா அந்தந்த டைம்க்கு காய்க் வந்துடு சிஸ்டர்
சீசன் சீசன் டைம்ல வரு சொல்றீங்க
ஆம் மாசி சீசன்ல தா போட்னு கரெக்ட்டா இந்த மாஸ்த்துல போட்டா அந்த மாஸ்த்துல எடுத்துர்லான்னிட்டு எங்க மாமியார் சொல்வாங்க அவங்கம்மா எங்க மாம்னாரோட அம்மா இருக்காங்க அவங்க சொல்வாங்க பொரட்டாசி மாசோ போடு தம்பி அடுத்து ஆறாது மாசலா எடுத்தர்லா கரும்பு போட்டா தை மாஸ்த்துல போடு தம்பி அடுத்த தைக்குல்லா அறுவடைக் வந்துரு அப்டி சொல்வாங்க
ஒ ஹோ கரும்புக்கு ஒரு வர்ஷோ ஆய்டுமா
ஆமாங்க சிஸ் ஆமாங்க ஒரு வர்ஷோ
சேர் செரி சிஸ்டர் இல்ல எனக் தெரியல அத்னாலதா கேக்ற எனக் தெரியாது
நீங்க எங்க ஊர் பக்கோ வர்றப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க நா எங்க காட்லக்குர் கீர எல்லா வந்து கொஷ்டுன்னா உக்குள்க்கு தாரே
அ அ அ தாங்க தாங்க ஒன்னு பிரச்சனை இல்ல தரதவுட செஞ்சு குடுத்துட்டா அது இதோட பரவால்லன்னு கொஞ்சொ பெட்ரா இருக்கு எனக்கு
செஞ்சு குடுக்குற த வீட்டுக்கு போற வரைக்கு கெட்டுடுமே நா எத்தன் நாலு செஞ்சு தர்றது
புளி ஊத்திட்டா கெடாதுங்க எந்த கீரயா இர்ந்தாலுமே புளி ஊத்திட்ட தேங்கா ஊத் துனா மட்டுந்தா எப்பேர் பட்டதா இர்ந்தாலு கெடு புளி ஊத்திடம்னா கெடாது உங்ளுக்கு
சேர் சேரி சிஸ்டர் செர் நா அப்ற கூப்பட்ற
ஆ சேரிங்க சிஸ்டர்
சேர்